ஹலோ ஹலோ வணக்கங்க
ஆ வணக்கம் க்கா கேக்குதா
ம் கேக்குதுப்பா
எப்டி இருத்துக்கீங்க ம் சாப்ட்டப்பா நீங்க
ம் சாப்ட்டேப்பா நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்
போச்சா
இன்னைக்கி நாளா போச்சு அப்டியே ஏதோ போச்சு ரொம்ப வேலையா
அப்டியா என்ன வேலையா இருந்தீங்க
ம் என்ன பியூட்டிஷியன் ஆ இன்னைக்கி வந்து ஸ்மூத்னிங் போச்சு கெரட்டீன் போச்சு
சரிங்கப்பா இது நீங்க மாடி தோட்ட சொல்றீங்கல்லகாப் போன தடவ அது கொஞ்ச எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா
ஆ மாடி வீட்டு தோட்டமா என்ன என்ன செடிக்காக கேக்குறீங்கப்பா
தென்னங்கண்ணு வச்சிருக்காக்கா ஆ தென்மரம் ஒண்ணு வச்சிருக் க்க வீட்லயே
அ
அதுக்கு ஆ அதுக்கு ஒரு பூச்சி மாதிரி வருதுக்கா பெருசா ஒரு கொலவி மாதிரி இருக்கு அது என்ன பூச்சினே தெரியல ம் ம் உள்ள வந்து அந் இந்த குருத்தி வறைக்கு சாப்ட்டு போயிருது மரமே பட்டு போயிருதுக்கா அதுக்கு ஏதாச்சு ஒரு ரெசிபி
ஆமா இப்போ வந்து நெறைய பாத்தீங்கன்னா அந்த கொலவிதா ஆ ஃபுல்லாமே வண்டு மாரி இருக்கு நல்லா ஒரு ஏம்ச்ச பழ சைஸ் இருக்கு அந்த கொலவி அது குருத்தவே கடிச்சு அப்டியே மரொ பட்டு போயிடுது அது பாத்தீங்கன்னா மீன் அமிலம் சொ சொல்லுவாங்க வீட்லயே வீட்லேயே மீன் அமிலம் ன்ற மாரி அதுக்கு ஒரு இது பண்ணற எங்க ஊர்ல அத பண்ணி அத அடிக்கிறாங்க அத அடிச்சா அது கொஞ்சொ இதுவா இருக்கு அதாது எப்டி பண்றாங்கன்னா மீன் கழிவுகள்லா இருக்கு இல்லிங்களா
ஆமா
ஆ மீன் கழிவுங்கள் அப்பரொ மாட்டு சாணோ அதுக்கப்பறோ பாத்தீங்கன்னா அதுக்கு சரிசமமா நாட்டு சக்கர நாய் இதெல்லா போட்டு ஒரு ட்ரமுல ஒரு ஆறு மாசொ வரையு அத அப்டியே இது பண்ண வக்கிறாங்க புளிக்கு மூடி வச்சு ஆமா மூடி வைக்கணு இது பாத்தீங்கன்னா ஒ ரெண்டு நாளைக்கு ஒரு முறை மூணு நாளைக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா என்ன பண்ணும்னா ஓபன் பண்ணி அத கெலரி கெலரி விட்டுட்டு இருக்கணு ஆனா ஸ்மெல்லல்லா எதுவுமே அஹ் ம்
அப்டிக்கா ஓபன் பண்ணறேன்னா ஆமா கேஸ் பார்ம் ஆயிட்டு பாஸ்ட் ஆயி வெடிக்கிற மாதிரி வந்துரு அதனால தெறந்து கெளறி விடுவாங்கதா அது
ம் அதனால அத தெறந்து கெளறி விட்டுட்டே இருந்தோம்னா ம் அந்த ஸ்மெல்லு கூட நல்லாருக்கு வாசனை இந்த மீன் கழிவுகள்ல்லா போட்றோன்றனால பாஸ்ட்டு போட்றோ இல்லைங்களா அப்ப வேணும்னா உங்களுக்கு அந்த ஒரு மாரி ஸ்மெல்லு வரு அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா ஒரு மாரி நல்ல ஸ்மெல்லு அது வாசனையே நல்லாருக்கு அந்த மாரி ஸ்மெல்லு தா வரு அது என்ன பண்ணுவாங்கன்னா அ இப்போ ஒரு அம்பது எம்எல் எடுத்துக்குனிங்கன்னா அதுக்கு ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணுவாங்க ஆறு மாசொ கழிச்சுதா இத பண்ணனு ரெண்டு லிட்டர் தண்ணீ மிக்ஸ் பண்ணி இந்த பூச்சிக்கு இ இ இந்த இது இருக்கு இல்லைங்களா குறுத்து இருக்கீங்ளா அங்க அடிச்சு விடுவாங்க அங்க இத வந்து அடிச்சு விடுவாங்க அதே மாரி அதுக்குதா அடிக்கலாமான் கேட்டீங்கன்னா அதுக்கொ அடிக்கலா இப்ப பூச்செடிங்கல்லா பூச்செடிங்க எல்லா கூட அந்த பூவேயே புழுகெல்லா நெறைய இதுவாகு இல்லைங்களா
ம் ம் ம்
அதுக்கு மல்லிப்பூச்செடிக்கெல்லா கூட இது அடிக்லா ஆ அதுக்கு வந்து ஒரு மூணு லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு நம்ம பூச்செடிங்க
நீங்க அது மரன்றதுனால தண்ணி கம்மியா வைக்கில் ன்னா இது செடின்றதுனால நெறய
ம் நெறையா கலந்துக்குலா
சேரிக்கா
அப்டி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாரி பூச்சி பிரச்சன இருக்காது செடிங்களுக்கு நீங்க வேற என்ன செடி வெச்சுட்டு இருக்கீங்க
நீங்க சொல்லு ஆ சூச்ப செடி நெறைய வச்சிக்கிருக்கே எல்லா கலருலயு இருக்க மாரி ஒத்த செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி சொல்லுவாங்கல்லயா
ம் ம் அப்ப பூ வாங்க வேண்டிய அவசியமே இல்ல
ஆமா தெனமுமே பரிச்சி வெச்சிருவே வீட்ல இருக்கப்போ சாமிக்கல்லா
ம்
அந்த மாதிரி மருதாணி செடி இருக்குக்கா மருதாணி கேள்விப்பட்ருக்கீங்களா நீங்க
ஆ ம் மருதாணி ஏம்மா மருதாணி எல்லா கே
ம் அது ரொம்பவே நல்லா இருக்கு கா அது வச் ச்சா அழியாம இருக்கு ஒரு எட்டு நாள் வரைக்கு கூட அழியாமலே இருக்கு எட்டு நாள் பத்து நாள் கிட்ட அப்டியே இருக்கு அது அதுவே நம்ம மாடென்கோன்லா யூஸ் பண்ணுனா அது சீக்கரமா அழிஞ்சிரு வேல செய்ய செய்ய அதெல்லா அப்டியு இருக்கு வா சமாவு இருக்கு அது கொஞ்சோ
ஆமா ஆ அது பாத்தீங்கனா இப்ப கோன் வச்சீங்கன்
எண்ண தேக்கிறது கூட யூஸ் பண்ணுவோ
ம் ஆமா இப்போ இந்த தலைக்கு கூடோ மருதானி செடிய வச்சே நீங்க ஒரு ரெமடி பண்லா இப்போ ஆ வெள்ள முடி இருக்கு இல்லேங்களா
ஆமா
ஹலோ வெள்ள முடி இருக்கு இல்லேங்களா ஒர்த்து ஒரு சிலருக்கு வந்து ந்து இந்த டை அடிச்சால்லா ஆ ஆ செட் ஆகாது கண்ணு வலி வரும் கண்ல தண்ணி வந்துடு அ அதுனால சளி புடிச்சுக்கும் அப்டின்ற மாரியெல்லா டஸ்ட் அலர்ஜின்ற மாரியெல்லா சொல்லுவாங்க அதுக்கு நீங்க இந்த மருதானிய வ வச்சி நா ஒரு ரெமடி சொல்றே அது ஒங்க வீட்லயார்க்காது இருந்தா நீங்க அத யூஸ் பண்ணுங்க பாத்தீங்னா மருதாணி இருக்கு இல்லைங்ளா அத நல்லா ச் அ பறிச்சு காய வச்சு கனு நெலல்ல காய வச்சுக்கங்க நெழலு காய வச்சிட்டு அத பவுடரா அரச்சிட்டு என்ன பண்றீங்னா அதுல வந்து முட்ட முட்ட அதுக்கப்பறோ பாத்தீங்கன்னா கா கா டிகாஷன் டிகாஷன் தயிரு அதுக்கப்பறோ பாத்தீங்கன்னா ம் இதல்லா ஒரு நாளைக்கு முன்னாடியே அந்த பவுடர்ல போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடணு
ம் ம்
அந்த பவுடர்ல மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மா இன்னக்கி நாளக்கி போட போறீங்கனா இன்னக்கி நைட்டு இத பண்ணி வச்சுட்டீங்னா மறுநாள் காலேல எடுத்து அத வந்து தலைல பூசிட்டு ஒரு இருவது ஒரு இருவது நிமிஷத்துலருந்து இருவத்தஞ்சு நிமிஷோ வரையு விட்டுட்டு அ நீங்க தலய அழசுனீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் வந்து பிளாக்கா தா தெரியு பிளாக்கா இருக்கு அது ஃபேடு நீங்க தலைக்கு குளிக்க குளிக்க அது அ ஃபேடா ஆகுது இல்லைங்களா போது இல்லே ங்ளா குளிக்க குளிக்க அது போது இல்லேங்ளா அது வந்து அ ஆரஞ்சு கலர்லன்ற மாரி வரு ஆரஞ்சு நிறத்துக்கு அந்த மாரி நெரோ வரு அந்த பிளாக் போய் அது கூடோ வந்து இது ரொ ம்போ நாள் வரு நீங்க இதுல வந்து எந்த ஒ ரு கெமிக்கலு கலக்க வேண்டிய அவசியமே இல்ல இத யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா ரிசல்ட் நல்லாருக்கு
ஆ இது நல்லாருக்கு அந்தமாதி தேங்கா எண்ணெகுட கூட இந்த எலை எல்லா போட்டு கொதிக்க வெச்சு வடிகட்டி வெச்சுக்கலாக்கா அது கூட இது எண்ணெயில யூஸ் பண்ணம்போது கூட நல்ல கருமைய குடுக்குங்கா
ஆமா அதோட நீங்க இந் ஆமா அதோட கொஞ்சோம் பாத்தீங்ன்னா இந்த இந்த கருஞ்சீரகோ இருக்கு இல்லைங்ளா அதயு
ஆமா ம் ஆமா அது கூட அது செம்பருத்தி பூ எல பெரிய நெல்லிக்கா கர்ஸ் சலாங்கண்ணி சொல்லுவாங்க இல்லயா அது கத்தாழ அந்த சின்ன வெங்காயோ வெந்தயோ அப்றோ இந்த வெட்டி வேர் சொல்லுவாங் இல்லயா இந்த நாட்டு மர்ந்து கடைகள்ல கெடைக்கு அது எல்லாத்தியு தேங்கா எண்ணயில போட்டு கொஞ்சோ நல்லா கொதி க்கவேக்கனு அந்த ஈரப்பதோ போற வரைக்கு சல சலப்படங்கற வரைக்கு அது அ ஆ அ
அ நீங்க அது போட்டுக்கிட்டீங்ன்னா கூடோ உங்களுக்கு நல்ல ரிசல்டா தா இருக்கோ
ஆமாக்கா
நீங்க வீட்ல வேற என்ன செடி வெச்சிட்ருக்கீங்க இது பாத்தீங்ன்னா எ ஃப்ரெண்டு அடிக்கடி போடுவா அவ் அவ் அவ்ளுக்கு வந்து சி சின்ன வயசுலேயிருந்தே இளநரை ஆ அவ வந்து இந்த மாரிதா யூஸ் பண்ணுவா அவுங்கம்மா வந்து அ போடுவா போட்டு விடுவாங்க பாத்தீங்ன்னா இத்தனைக்கு அவ வார த்துக்கு ரெண்டு மு முற மூணு முற அ தல கசக்கிட்டு வருவா அப்பமே அந்த கலர் வந்து அப்டியேதாயிருக்கூ ரொம்ப நாளிக்கு இருக்கூ ஒரு ரெண்டு மாஸ் த்துக்கு வெரியுமே இருக்கூ அது அவ ஆ என்ன ஆகுன்னா மூணு நாள் வாசூக்கு அப்றோ பாத்தீங்ன்னா கூடோ அந்த கலர் வந்து கருப்பு கலர் போயிட்டு அந்த ஒரு மாரி ப்ரௌனாதா வருமே தவிர்த்து வெள்ளய்யா வராது முடி
ஆ செரிங்கக்கா நானு ட்ரை பண்ணி பாக்குற
ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு யாருக்காவ்து இது செட் ஆகலன்னா இத சொல்லுங்க வீட்லே பாத்து பண்ணிக்லா நம்ம கிட்ட இருக்குற பொருள் தா ஆ அதோட கொஞ்சோ எலுமிச்ச பழமு சேத்துக்கலா
ஆ ஆ
அதாது உங்களுக்கு ஈரம் செட் ஆகுன்ற பட்சத்துக்கு எலுமிச்ச பழோ சேத்துக்லா இல்லனா இந்த முட்ட டீக்காஷன்னு இது மட்டுமே போது
ம் ம் செரிங்கக்கா இதுவு நல்லாயிருக்குக்கா நா செஞ்சு பாக்ற
செரிப்பா
செரிங்கக்கா
என்ன அப்றோ என்னப்பா
செரிக்கா இன்னொரு அழைப்பு வருது நா அப்றோ கூப்புறே
ம் செரி ஓகேங்ப்பா நன்றி
ம் நன்றிப்பா ம்